ஹலோ
ஹலோ மேம் கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்களா
அ அ ஓகே மேம் கிளியரா இருக்கு
ம்
இட்ஸ் மேம் நேர வீட்டுக்கு போய் சேந்துட்டீங்களா
இல்ல மேம் இப்பதான் வந்து நேரா போயிட்டே இர்க்கே நீங்க போயிட்டீங்களா
ஆமா மேம் திங்கட்கிழமை அதுவும் பஸ்சு கிடைக்காது நெனச்ச
அ
கெடைச்சதன
கெடச்சது பஸ் வ வ வேன்ல வந்து அங்க யறங்கிட்டு அங்க இருந்து ஒரு வெஹக்கிள் கெடச்சது வெஹிக்கிள்ள வந்து இறங்கியாச்சு அப்புற நம்ம நேத்து போனவரோ ஆர்ட்ரு பண்ண ட்ரெஸ் வந்ததா
இல்லையே மேம்
வர்லையா
அ இல்ல மேம் எப்போ போட்டீங்க மேம்
நானு ப பார்சல் ரெண்டு பேத்துக்கு போன வென்னஸ்டே போட்டது
ஓகே மேம்
ன்னு பாக்கலையா
வர்லையே மேம்
எனக்கு வந்துர்க்கு
ஓகே மேம் ஏ ஒருவேள இங்க வந்திருக்கு போல நம்ப டே டைம்ல போன் எடுக்காததுனால எனக்கு கிடைச்சிருக்காது அவேளப்பிலா இருக் காதுனு நினைக்குற
ஆ நம்ம ரெண்டு ட்ரெஸ்ஸு ஆர்டரு பண்னோ இல்லையா
ஆமாமா
ஆ அது ஒண்ணு பிங்க் ஒண்ணு ஒரு ரெஸ்டாரஞ்சு ஒன்னு ரெண்டுமே வந்துருக்கு
ஆ ஓ
அது ஒன்னு சுடிதாரு ஒன்னு அ சாரி
அ அ
அந்த ரெஸ்டாரஞ்சு இது வந்து நம்ம அ காட்டன் பேஸ்ட்டா இருக்கும்ன்னு பாத்தோம்
ஆ ஆ
ஆனா அது காட்டன் பேஸ்ட் இல்ல நார்மல் மெட்டீரியல் வந்து கொஞ்சோ அ ஜார்ஜெட் ட்டு சாட்டினும் கொஞ்சோ மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு அந்த ரெஸ்டாரஞ் சாரி
ஒ அ
ஆனா கலரு ஃபாப்ரிக் எல்லாம் பாக்குறதுக் க்கு நல்லாதா இருக்கு லுக்கா இருக்கு பாக்குறதுக்கு
மெட்டிரியலல் ஏ நல்லா பிரிச்சு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா அப்டி இல்லன்னா நா வேணா ரிட்டன் குடுத்துறல்லா
இது இல்ல பாக்குறதுக்கு ந நம்ம வந்து ஆக்சுவலா அது காட்டனா இருக்கு அதனால ஆர்டர் பண்ணோ ஆனா இது காட்டன் இல்ல அது ஒரு மாதிரி ஒ ஒரு ஃபாப்ரிக் கொஞ்சோ டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கு ஆனா கட்டுறதுக்கு பாக்குறதுக்கு நம்ம ஃப்ளீட்ஸ் எல்லா எடுக்கறதுக்கு எல்லாமே கொஞ்சோ நல்லாதா இருக்கு பாக்குறதுக்கு நா அந்த மெட்டீரியல் கொஞ்சோ நல்லாதா இருக்கு
பிரைஸ்சு அப்போ மெட்டீரியல் டிபர்னா பிரைஸ் சேஞ்ச் ஆகுமா
அதே இது இல்ல அந்த சிக்ஸ் பிப்டி ரேஞ்ச் தா இருக்கு அப்ரோ பிரைஸ் ஒன்னு இப்ப சேஞ்ச் ஆகல ஆனா நம்ம க கரெக்டா க காட்டன்னன்னு எழுத் திருந்தனால தான் நம்ம ஆர்டர் பண்ணோ அங்க காட்டன் எழுதிருக்குல ஆனா இங்க இல்ல அந்த மேர் காட்டன் ஃபாப்ரிக் இல்ல எண்ணு அந்த இது ரெண்டு மிக்ஸ் ஆவரனால அது காட்டணுன்னு சொல்லியிருக்காங்களா என்னானு தெரில அ ரெண்டு மிக்ஸ் ஆய் ஃபாப்ரிக் வருது அது ஜார்ஜட்டன்னு பியூர் ஜார்ஜட் மெட்டீரியலியு வர்ரது இல்ல ஒரு ஷிஃபான் மெட்டீரியல்லையு அது ரெண்டு மிக்ஸ் ஆய் வர்றதுனால அந்த காட்டன் மிக்ஸ் வர்ற மாரி பிளெண்டா இருக்குங்கனால குடுத்துருக்கானா என்னான்னு தெரில
ஓ ஓகே ஓகே மேம்
அப்றோ சுடி அந்த பிங்க் சுடி வந்து நல்லா இருக்கு அ த்ரீ பீஸ் செட் இருக் மியா த்ரீ பீஸ் செட்டு
ஆ
அது வந்து நல்லா இருக்கு
பேண்ட்டு அந்த டாப்பு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த அதே லாங் இருக்கு ஆனா
ஆ கீழ வரைக்கு அந்த ஸ்லைட் ஸ்லிட்டு ஃபார் ஸ்ட்ரைட் கட்டு தா ஆ வானா அதுல வந்து ரெண்டு பீசஸ் வர மாரி ஒண்ணு ஏலைன்னு வர மாரி இருந்தது ஒன்னு வந்து ஸ்லைஸிட்டு வர மாரி இருந்துச்சு நா எனக்கு ஏலைன் பண்ண ஒனக்கு வந்து ஸ்லய ஸ்ல ஸ்ட்ரைட்டு ஸ்லிட்டு தா பண்ணே எனக்கு ஏ லைன்ல எ வந்திருக்கு
ஆ
என்ட்லைன் வந்திருக்கு அந்த சைடுல பாக்கெட்டு அந்த மேல ஆ யோக் பார்க்ல எம்ப்ராய்ட்டிங்ள ஆ அந்த கலர் காம்பினேஷன் அப்டியே பிக்சர்ல பாத்த மாதிரியே இருக்கு ஆ அதே பர்ஃபெக்ட்டாருக்கு எயிட் அண்டர்ட் ஆ எயிட் அண்ட்ரட் ருபீஸ்க்கு நல்லா ஒர்த்தாவே இருக்கு அந்த சுடிதாரு
ஆ ஓகே அப்ப சுடி ப்ரச்சன இல்ல சாரிதா நம்ப என்ன பண்ணணுன் பாக்கணு
ஆ சாரி தா இப்போ நா நாளை க்கி ஒனக்கு இன்னக்கி வந்துருன் நெனைக்கிறே இன்னிக்கோ நாளைக்கோ
ஓகேமா
எனக்குனு நா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடுறதுனால எனக்கு பிரச்சனில்ல நீ காட்டன் சாரியே கட்றதுனால ஒனக்கு அந்த ஃபேவ்ரிக் புடிக்குமா பாரு பாத்தோன்னா பிடிக்கலன்னா வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்லா நமக்கு செவன் டேஸ் ஆஃப் இது இருக்கு டைம் இருக்கு அதுக்குள்ள வேண்னா போய் பண்ணிக்லா நீ நாளைக்கு அவுங்கிட்ட வாங்கும்போதே ஃபேவ்ரிக் பிரிச்சு பாத்துட்டு இல்லாட்டி சாரி ரிட்டன் பண்ணிட்ரி பாத்துக்கோ நா நாளைக்கு வேண்ணா எடுத்துட்டு வரே சாரீ ஸ்கூல்லுக்கு
ஆ மேம் சொல்லுங்க மேம் ஆ சொல்லுங்க மேம்
நாளைக்கு அந்த சாரியா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வரே
ஆ எட்த்துட்டு வாங்க மேம் அதுக்குள்ள எனக்கு கால் பண்ணி என்னோடது வந்துருச்சுனா நா வாங்கிர்றே
வாங்கிட்டு சாரி ரிட்டர்ன் ப வா அந்த நாளைக்கு எப்டி இருந்து ஈவ்னிங் தானே வரு
ஆமா இன்னிக்கி கால் பண்ணி இப்ப எதாவ்து டிஸ்பேட்ச் பண்ணாங்கன்னா பிரச்சனல்ல
ஆ டிஸ்பேட்ச் பண்ணாங்னா நீ வாங்காத
ஆ ஆ
நாளைக்கு இல்ல நாங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லிடு இப்ப நாளைக்கு ஆ நாளைக்கு காலைல பாத்துட்டு ஆ வேணுன்னா வேணா ப்றோ நாளைக்கு காலைல்ல வேணா பாத்துட்டு ஓகேன்னா எட்த்து வர சொல்லலா இல்லாட்டி ச்சோ அப்பவே அவர் ரிட்டன் பண்ண சொல்லிற்லா எப்டிருந்தாலு ரெண்டுமே ஒண்ணுல வரு ரெண்டுமே ஒரே இந்த ஒரு ரெண்டுமே சுடிதாரு சாரியு ரெண்டுமே ஒட்டுக்காதா நம்மளுக்கு வரு அதனால என்ன போட்டதுனால அதுனால இது பெரிய சாரி புடிக்கலன்னா ரிட்டன் பண்ணி ரிட்டன் பண்ண சொன்னா அவனே எடுத்துடுவா டெலிவரி அவுட்டில் தா சொல்ல சொல்லிருந்தே ஆ அப்றோ இதுமா ட்ரு வேணா சுடிதாரு மட்டு எக்ஸ்ட்ரா அதுக்கு மட்டு நம் பே பண்ணா போதுமா கோ நெனைக்கிற
ஆ ஏனா சேரீஸ் நா காட்டனுன் நென்ச்சுதா ஆடரு பண்ண நா சிந்தட்டிக் அந்த மெட்டீரியல் எல்லா நா யூஸ் பண்றதில்ல
ஆ எனக்கு ஒரு ரெண்டு பேர் அதனால பாத்தொனே கா ட்டனுங்கரதுனால்தா அ அ அ அது உனக்கு கன்வீனியன்டா இருக்கா பா பாத்துக்கோனா அ நல்லா ப்ரிண்ட்டு அந்த ஜரி பாட்ரு அது நல்லாருக்கு பாக்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவா இருக்கு கட்னாலே ஒரு நல்ல ரிச்சு லுக் தெரியிற மார்தா சேரீ இப்ப ந ஸ்டஃப் ப்பு நல்லாருக்கு ஆனா சிந்தட்டிக்ங்கிற மாரி ஆ சேரீ கீழ அப்படியே அ தொங்கறது இல்ல ஒரு காட்டன் சேரீ கட்னா எப்படி கொஞ்ச் ஸ்டிஃபா நிக்கு அ இப்போ புதுசா அப்படிதா இருக்கு
ஆ
கேஸ் நம்ம எதாவ் மிஷின் வாஷ் பண்ணதுக்கு அப்புறோ இல்லாட்டி ஹேண் வாஷ் பண்ணதுக்கு அப்புறோ அது எப்படி ஆகுன் நம்க்கு சொல்ல முடியாது அப்பா சப்போஸ் கிழல் போய்ன்னா உங்குளுக்கு தா பாக்கணு ஏன்னா எனக்கு ஒன்னு ப்ரெச்சன இல்ல
ஏன்னா அந்த கலர் நம்ப செலக் பண்ண கலர் தா வந்திருக்கா மேம்
ஆ செலக் பண்ண அப்டியே அந்த பிச்சர் கலரே வந்துருக்கு நல்லாருக்கு பாக்கறதுக்கு சப்போஸ் எனக்கு ப்ரெச்சன இல ஆ அதனால் தா கேட்ட உங்குளுக்கு இன்னு வரலேன்னா நாளிக்கு நமோ பா ட்டு அதுக் தகுந்த மாரி நம்ம டிசைட் பண்ணிக்கிலா இல்ல ஏன்ன எனக் கு மோஸ்ட்டா ஃபஸ்ட்டே டெலிவெரி ஆயிரு உனக்கு ஸ் லேட்டா தான டெலிவெரி ஆகு அதனாலதா சொன்னது ஃபஸ்ட்டே பாத்தோனே எதுக்கு மணி சும்மா எதுக்கு வேஸ்ட் பண்ணு டக்குன்னு இப்பதா ரோ அப்டியே ரோட்ல்யே உக்காந்து அதை பிரிச்சு பாத்துட்தா ஆ அ செரி ஃபோன் வ சப்போஸ் வந்தா வாங்க வேணா சொல்லாங்கிறதுக்காக தா சர் டக்குன்னு ஃபோன் பண்ணது நீங்க அப்ப நா சப்போஸ் வந்து கூட நம்ம ஃபோன் அட்டன் பண்ல இல்லாட்டி உங்குள்து இந்த ஏரியாங்கிறதுனல ஆஃப்டர் சிக்ஸ் எதாவ்து டெலிவ்ரி பண்ணு
ஆ அதுதுதா டவுன் ஏரியானு அதனால கொஞ்சோ லேட்டா வருவாம்போல
அதனால் தாங்க
எத்தன் நாள்ல ரிட்டர்ன் ஆப்ஷன்ட்ருக்கு மேம் நம்ம அத பா கவனிக்கில நானு ஆ ஓகே அப்போ ப்ரெச்சன் இல்ல
ஆ செவன் டேஸ் ஆப்ஷன் இருக்கு நம் பாத் பிரிச்சு பாத்தாலோ ஒண்ணு பிரிச்ச ஆஃப அன்னைக்கு நாங்க காட்டன் பண்ணுவோ இது ஃபேப்ரிக் வேற ஃபேப்ரிக்ன்னு மென்சன் பண்ணி அனுப்பிட்லா
ஆ
ஒன்னு ப்ரெச்சனில்ல ஏன்னா இது எதுக்கு நம்ம போயி மறு படி போட்டு அதுக்கு பேர் வாங்காம விட்டானா நமக்கு ப்ரெச்சன இல்லேங்கிறத்னால் தா செரி ஒரே இதுல முடிச்சிட்லா அப்டின் பாத்தா ஏனா நா வேது எதாவ்து ஆப்ஷன்ஸ் இருந்து அதே இதுல காட்டன் பேஸ்ட் எதா இருக்கா பாத்தன வேணா மறுபடியு ஒரு ஆர்டர் அந்த சாரீக்கு போட்டாலு வாங்கிக்கலாங்க ந்தால தா பண்னே பண் ஆ ஆ ஏ நம்மளுக்கு இந்த டைம்ல அவங்க பேரு வாங்குறே ஸ்
ஆமா ஆமா அதுனால தா ஃபர்ஸ்டே சொல்லிரலா ஆ
ஆ இந்த மாதிரி இருக்கு ஃபேப்ரிக் இருக்கு அத நீங்க பாருங்க அப்டின்னு சொன்னன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணி வாங்கட்டு
ஓகே
இந்தான இது சுடிமெட்ரியல் அ துபட்டா நல்லா அந்த கலம்கரி டிஸ் சைன்ல நல்லா இருக்கு
ஓகே அப்ப ஒன்ன பண்ணுங்க மேம் நீங்க வீட்டுக்கு நீங்க வீட்டுக்கு போய் எல்லா முடிச்சுட்டு எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க மே
ஆ இல்ல அந்த பாக்குறதுக் க்கு நல்லா இருக்கு உனக்கு அந்த ஃபாப்ரிக் டச் ஃபாப் பண்ணாதா உனக்கு அந்த ஃபீல் புரியு
அது
பாக்குறதுக்கெல்லா மோசமா இல்லல்ல
ஆ யோ
பாக்குறதுக்கெல்லா சூப்பராவே இருக்கு ஒன்னு பிரச்சன இல்ல ஆனா உனக் க்கு அந்த ஃபாப்ரிக் டச் பண்ணாதா இது ஓகேவா இல்லையா அங்க இதுனா கொஞ் சாஃப்ட்டா தா இருக்கு சாஃப்ட்டா இருக்கு அதனால தா எ ப்பிடி இருக்கு டச் பண்ணி பாத்துட்டேனா ஒனக்கு ஒரு பா சாட்டிஸ்பைடா இருக்கு இல்லையா
அப்பா நீங்க காலையில வரவ சான்ஸ் இல்ல மறக்காம கொண்டு வந்துருங்க நா வேனா காலையில உங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுறே இல்லன்ன கால் பண்றே
ஆ நாளைக் காலைல ஒரு எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி ஒரு டைம் மெசேஜ் பண்ணிட்டீங்கனா நா அது இது எடுக்கோன்
பண்றே நீங்க எடுத்துட்டு வாங்க பார்த்ததுக்கு அப்ற டிசைட் பண்ணி சொல்லிவேங்க
அ அது அது அது அத பாத்து அதுக்கப்புற வேணா டிசைட் பண்ணி பாத்துக்லா தாலு ஃபர்ஸ்ட்டே நீ பாக்க வேணாங்கரதுனால தா
ஓகே சேரி சேரி இது நல்ல ஐடியாதா நீங்க போய் டீ குடிச்சு முடிச்சுட்டு பாருங்க நல்லா பிரிச்சு பாருங்க வேற ஏதா டேமேஜ் இருக்கானு பாருங்க
ஆ சேரி சேரி ஏதா டேமேஜ் பீஸ் பாக்கல சும்மா அப்டியே அவுட்டர் கவர் ம கலர மட்று பாத்தே அப்றோ அது ஃபேப்ரிக்ந்தா டச் பண்ணி பா தெருஞ்சுது சே நா வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லா பாத்துட்டு வேணா எதா டேமேஜஸ் எதா இருக்க பாத்துட்டு வேணா
ஓகே பாருங்கமா ஆ ஓகே ஓகே பாத்துட்டு கால் பண்ணுங்க
ஆ ஓகே ஆ